ஹலோ வணக்கம் சொல்லுங்க
நல்லா இருக்கீங்களா?
ஆ நல்லா இருக்கற நீங்க எப்டி இருக்கறீங்க?
ம் நல்லா இருக்கே
சாப்ட்டீங்களா?
ம் சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா?
ஆ நானு சாப்ட்டாச்சு.
ம் சரி ம் என்ன சாப்பாடு காலைல?
உங்க வீட்ல என்ன செஞ்சீங்க?
இங்க பாத்தீங்கன்னா கால சாப்பாடு சேமியா உப்மா
ஓ சேமியா உப்மாவா? ஆ சொல்லுங்க.
அது நல்ல சமைப்பேங்க. உங்களுக்கு நீங்க சமைக்கிறதுலயே பிடிச்ச உணவு எது?
எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து இந்த டிஃபன்ல வந்து மக்ருனிதா.
அப்டியா ஆ
உங்களுக்கு
உனக்கு இட்லி இட்லி சாம்பாரு தான புடிக்கு
அப்டியா இப்போ சேமியா செஞ்சீங்களா உப்மா சேமியாவா
ஆமா சேமியா உப்புமா
அது உப்புமா மாதிரி செய்ரதா
உம் ஆமா உப்மா மாதிரியு செய்யலா பாத்து மாதிரியு செய்யலா அ அது வந்து பட்ட கிராம்பு உப்பு இதெல்லா போட்டு தாளிச்சு இஞ்சி பூண்டு வெங்காய தக் தக்காளி இதெல்லாம் போட்டு கேரட் போட்டு உருளக்கெழங்கு பீன்ஸ் இதெலா சேத்து பண்ணோம்னா அது பாத்து மாதிரி இருக்கு ஆமா அது வந்து அது ஒரு டேஸ்ட்டா ஆக்றதுக்கு நெய் கொஞ்ச அதிகமா செ சேத்து பண்ணணு
ஒ
ஆ அது கொஞ்ச நல்லா இருக்கு சும்மா உப்மா மாதிரி சாதானமா கடுகு கல்ல பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்ல போட்டு பண்ணலா அதுவு ஒரு இது டேஸ்டா இருக்கு
அப்டியா
உம்ம்
அ அ சொல்லுங்க
மத்தியானதுக்கு என்ன செய்வ
ஆ மதியானத்துக்கு பாத்தீங்கனா இங்க வந்து முருங்கக்கா குருமா கொழம்பு செய்யலாம்னு இருக்கே
ஆ அது எப்டி செய்றது
ஆ குருமா கொழம்புன்னு பாத்தீங்னா நா கறிக்கொழம்பு மாரிதா செய்வே குருமா கொழம்பு
ஓ
ஆமா ஆ பட்ட கிராம்பலாம் போட்டு த அளிப்பேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் தாளிச்சுட்டு உம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி குழ மட்டும் கொஞ்சம் கூட போடுவேன் போட்டுட்டு ஆம் ஹ தன் குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் எந்த காய் இருந்தாலும் போடுவேன் போட்டுட்டு அதுக்கப்பறம் தேங்காய் அரச்சி ஊத்தி தேங்காய பாத்தீங்கன்னா சீரகம் பெருஞ்சீரகம் பா பச்ச மிளகா மூணு சேத்து வச்சுக்குவேன்
ஹா
தீ ஆக்கலாம் அது பாத்தீங்கன்னா இட்லிக்கு சாப்படுறதுக்கு நல்லா இருக்கும் இட்லி தோச பாச சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிட்டதனால சாதத்துக்கும் நல்லா இருக்கும்
ஓ அப்டியா
உங்களுக்கு பயணம் பண்ணும் போது உங்களுக்கு ரயில் பயணம் பிடிக்குமா இல்ல பஸ்ல போறது இல்லன்னா பிரைவேட்டா காரு அந்த மாதிரி
இல்ல ரயில்ல போறது தா புடிக்கும் அது பஸ்ல எல்லா போன வாமிட் வர மாதிரி ஆயிடுது
ஆமா நறைய பேருக்கு ஒத்துக்காது என்னோடைய பெண்ணும் ஹா நானும் அப்டிதான் என்னோட என்னோட கொலந்தையும் அப்டித்தான் பஸ்ல போனாலே எனக்கு வாமிட் வந்துரும்
ஆமா அப்டியேதா பஸ் காரு அது எதுல போலும் வாமிட் வந்துடுது
ஆமா-ஆமா அதுக்கு பாத்தீங்கன்னா தீர்வே இல்ல
ஆமா எவ்ளவு மாத்திர போட்டா கூட வந்துடும் அது
நீங்க சே நீங்க எப்டி எதுல போறா அப்டி
எனக்கு நீங்க சொல்றமா ரயில் பயணம் பிடிக் கு ரயில் பயணத்தோட அ இரவு நேர ரயில் பயணொ கொஞ் ச பயமாவே இருக்கு
வா வா வா
மா நா போனதில்ல வெளில பாத்தீங்கனா டிரெயின்ல அதி கமா போனதில்ல அ நாங்க கார்லதா போவோ அ எங்க வீட்டுக்கார் வந்ததுக்கப்றொ கார்ல தா போவோ பசங்கள கூட்டிட்டு போறதுனால ஆமா நர நா யா போயிருக்க அப்டின் பாத்தீங்கன்னா ஒரு மூணு தடவ தா ட்ரெயின்ல போயிருக்கே அதுக் அப்றோ நா போனதே இல்ல ட்ரெயின்ல அது நைட் டைம் டிராவலா இருந்தத னால எனக்கு ரொம்ப பயமாவே இருந்து யே நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ செய்திலா பாக்குறோல் லயா
ஆமா மா அது தூங்க கூட முடியாது ரயில்ல போனா பயமாருக்கு
ம் ஆமா
போனீங்னா என் எங்க போவீங்க நீங்க? சும்மா சுத்தி பாக்கற்துக் போவீங்ளா இல்ல ஃபேமிலி வீட்டுக்கு
ஆஹா நா அப்டியம்மா என்னோட தங்கச்சி வந்து கேரளால இருந்தா அவள பாக்குறத்துக்கு ஒ ரு தடவ போயிருந்தோ அப்புறொ திருமண நிகழ்ச்சிக்கி ஆ
ஆஹ ஓ அப்பிடியா திரும்ப அங்கேர்ந்து மாத்தி போ னு
ம் ஆமா அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் போனு
ஆ சேரி
ஆ அந்த மாதிரி போயிருக்கே ஆனா போம்போது டேல போயாச்சி வரம்போது பாத்தீங்கன்னா நைட்டு புக் பண்ணியாச்சி எனக்கு வரம்போது ரொம்ப பயமாவே இருந்துச்சு நார்த் இன்டியன்ஸ் தா அவ்ளோ பேர்ருந்தாங்க ரயில் ப ஆ ட்ரெயின் பயணொங்குறது எனக்கு ந பொய் அ திரும்ப வரக்கூடாதுப்பா அப்டின் ஒரு பய வந்து
அவுங்கள பாத்தாலே எப்புடியோ இரு க்குது ஒரு பயொ
ஆ ஆமா
அ அங் எங் எ நம்ம இருக்குற ப்ளேஸ்ல இருந்து ஐயோ எப்போ அவுங்க போவாங்க போவாங்கன் இருக்
ஆமா ஒருத்தவ்ங்க மேல ஒருத்தங்க ஒக்காந்துகுட்டு எனக்கு அ இல்ல அந்த அனுபவ வந்து ரொம்ப புதுசு எம்ப எம் ப எ பொண்ண வேற அழச்சிட்டு போயி ருந்ததுனால எனக்கு ரொம்ப பயமாவே இருந்துச்சி அ எ கூட யாரு அ தொணக்கி‌ யாரு வர்ல நா என்னோட அம்மா என்னோட கொழந்தைகள் தா போயிருந்தோ ஆமா ஆமா அ கல்யாணொ ஒரு கல்யாணொ அங்கன்றதுனால போயிருந்தோ அ போம்போது கூடவ கூட ஆள்ருந்தாங்க டேல போயாச்சு வரம்போது பாத்தீங்கனா நைட் ட்ராவலு பயம் சும்மாவே இருந்துச்சி எ எனக்கு எங்கூட வந்தவங்க வந்து திருச்சில எறங்கிடாங்க அவுங்க கொஞ்சோ தமிழ் ஆளுங்க அவுங்க கொஞ்சோ நல்லா டீஸ் டீசண்டா இருந்தாங்க அ திருச்சில எறங்கிடாங்க வரும்போது அதுக்கப்புறந்தா எனக்கு ரொம்ப அவுங்க இருந்த வரையு கொஞ்சோ பயோ தெரியல அதுக்கப்புறோ தா எனக்கு பயமாவே இருந்துச்சி
ம் ம் ஆ எப்போ வரும் போது இருக்கும் மனசுல எப்ப நம்ம டேஷன் வரமோன்னு இருக்கும்
ஆமா ஒருத்தவுங் மேல ஒருத்தவுங் ஏறி உக்காந்துகிட் டு
ஆ கேரளா பட்ட தா போனீங்ளா நீங் ஏ
ட்ரெயின்ல போனது கேரளா போனது அப்றோ ம இன்னொரு மேரேஜ் இன்னிக்கி திருச்சிக்கு போனோ அது கூட தெரில அது கூட அவ்ளோ பிஸியா இல்ல ட்ரெயினு
ஆ
ம் அது கூட நல்லாருந்துச்சி அது வந்து விடிய காலேல போனோ அதனால கொஞ்சோ ரொம்ப பிஸி இல்ல ட்ரெயினு திருச்சி போற ட்ரெயின்னு அது கொஞ்சோ நல்லா இருந்துச்சி
ஆ
ஆமா
இந்த கல்யாணத்திக்கு தா போயிர்கிறீங்களா
ஆமா நா அதிகமா ட்ரெயின்ல போனதில்ல நா அதிகமா போனதில்ல ட்ரெயின்ல
அ கார்ல போனா எங்கப் போவீங்க
போணு அப்டினா எங்க வீட்டுக்கார் வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மற இரண்டு வரு துக் வருடத்துக்கு ஒரு மற தா வருவாங்க இப்ப பாத்தீங்கனா ஆன்மீக டூர்லாம் போவோ ஆ திருச்சி போவோ குற்றாலம் போவோ கொடை க்கானலு ஆமா அங்க வெயில் டைம்மா இருந்தா குற்றால கொடைக்கானல்லா கூட்டிட்டு போவாங்க
கொடைக்கானல் தா போயிருக் கிறீங்களா
அ அது நெறய மொற போயிருக்கே
அ
இந்த மொற போனப்ப பாத்தீங்கன்னா ஒரே மழ ஆ ரொம்ப எட வந்து ரொம்ப பிஸியாவே இருந்துச்சு ரூம்ஸு கெடைக்கவே இல்ல ஆ எங்க
போனீங்ளா நீங்க சம்மரோ ஓ அப்ப ரொம்ப ரஷ் ரஷ்சா இருந்துச்சு தெர்ல
ஆமா அது கட் பண்ணியாச்சு நம்ம நா வந்து அந்த நேரம் அந்த நேரத்த வந்து செலெக்ட் பண்ணிருவாங்க குவிக்கா போயிர்கணு
ஆமா ஆமா அஹ
ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க கிறதுனால கொஞ்சோ சீக்கிரமா போயிட்டோமா அந்த டைம்ல அப்ப பாத்தீங்னா ரொம்ப கூட்டோ என்னமா
இல்ல ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு சொன்னீங்ள ரூம்ஸ் எலாம் கட்
ரூமெல்லாமே கெடைக்கல ரூம் எல்லா கெடைக்காம கொஞ்ச ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சுத்தி தா ரூம் கெடச் அதுவு இல்லாம அங்க சாப்பாடுலா சமைக் க்கா முடியாதுனு சொ சொல்லிடாங்க வெளியிலதா சாப் டோ ஆமா ஷ்டமாயிடுச்சி சுத்தி பாக்குற இடத்துக்குலா கூட ரொம்ப கிட்டே போ முடில ரொம்ப கூட்டமா இருந் சேரினு ரெண்டு நாள்தா இருந்தன் திரும்பி வந்தாச்சி
ஆ எத்தநாள் போனீங்க நீங்க
ரெண்டு நாள் தா இருந்தோ
ரெண்நாள்
ஆ
கிளாஸ்
வரும்போது கோயில்லா பாப்போங்க
ஆ அத்தா
திருப்பதி அந்த மாரி வதிருச் திருந்தூர் போவோ அடிக்கடி அந்த மாரியான ஊருக்குலா போவோ
ம் வேறப்பா உங்க குழந்தைகள்லா என்ன பண் ட்றாங்க
இல்ல எனக்கு இன்னு கல்யாணோ ஆகல
அப்பிடியா சேரிப்பா நீங்க வீட்டுல வேற என்ன வேல பாப்பீங்க அம்மாக்கு வேற என்ன உதவி பண்ணுவிங்க
அத்தா சமைக்கு போது உதவி பண்ணுவே
ம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சா சமையலென்ன கொழம்பு சமையலு
எனக்கு பருப்பு சாம்பாருதா ரொம்ப புடிக்கு அது ஆமா அ சீக்ரமா செஞ்சிடலா கூட அது மட்டுதா அ ரொம்ப புடிக்கு ஆனா
ஓ சேரி சேரி சேரி ஆ சரி நீங்க வந்து எப்டி செய்வீங்க பருப்பு சாம்பார்
வந்து தக்காளி வெங்காயோ பருப்பு உப்பு பூண்டு புளி கொத்தமீறு அதெல்லா போட்டு அ மஞ்சாத்தூளு
உம்
மிளகாய் தூளு அதெலா போட்டு குக்கர்ல வச்ச வச்சிடுவோ ஒரு மூனு விசில் அப்டி வச்சிடுவோ
உம்
அப்ப இறங்கி இது பண்ணுவாங்கல அ அடிச்சுப்போ அது இதுல இதுல போட்டு அடுச்சிட்டு அது கொஞ்ச பிச்சு பிச்சா வந்துடோ அது அதுக்கப்றமா அது வந்து தன்ன குக்கர்ல போட்டு எண்ண அதெல்லா போட்டு அப்டி சும்மா சிம்பிளாதா செய்வோ எங்க வீட்டுயேல்ல
அப்டியா சரிங்கம்மா சொல்லுங்கம்மா
அதா எங்க வீட்ல வந்து கொஞ்ச முஸ்லீம் மாதிரி நாங்க முஸ்லீம்ல சிம்பிளா செய்வோ
அப்டியா சரி சரி சரி ஆ நாங்க பாத்திங்கனா முருங்க அக்கா மாங்காலா போட்டு செய்ற சாம்பாரு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கு
ஆ ஆ ஆ
அந்த மாதிரி ஒரு வாட்
அது அ அந்த மாதிரி செஞ்சா எங்க அம்மா செய்வாங்க செய்வாங்க நா செய்யமாட்டே அது எங்க அம்மா செய்வாங்க அப்டியெல்லாம் போட்டா எங்க அம்மாக்கு மாங்கானா ரொம்ப புடிக்கும் அதுல போட்டா நாங்க வந்து இட்லி வாங்னா எங்கள்து வந்து ம் இ இ ஏ ஹோட்டல்ல செய்வாங்கலா சாம்பரு அதுதா ரொம்ப புடிக்கும் சோ அ நா இட்லி வாங்கன ஓட்டல்ல வாங்கிப்பே சாம்பார் ஏனா அது இ இ இந்துங்கனா நல்லா செய்வாங்க சாம்பார் அதெல்லா புடிக்கும் அதனால ஹோட்டல்ல வாங்கிக்கற ஸ்
சரி சரி சரி சரி நா சொல்லி குடுக்குறே நீ ஒரு ம அப்புற முயற்ச்சி பண்ணி பாருங்க இட்லி சாம்பார் வந்து எப்டி செய்யணுன் சொல்லிட்டு ஒரு மு நா சொல்லிக்றே நீங்க முயற்ச்சி பண்ணி பாருங்க இப்ப சாத சாம்பார் செய்யும் போது அதே நீங்க ம் ஆ ஏ எங்களுக்கு பிடிச்ச காய்கறி என்னன் பாத்தீங்கன்னா முருங்கக்கா கத்திரிக்கா மாங்கா மூணும் போட்டு வைக்கிற சா சாம்பார் வந் து நல்ல வாசமா இருக்கும் மாங்கா பாத் திங்கன்னா ஆ ம் மா சாம்பாரு மட்டு இல்லாம மாங் மீன் கொழம்புல போட்டா ரொம்ப ப் சூப்பரா இருக்கும் மீன் கொழம்பு
அ ஆஹ மீன் கொழம்புல கூட போடறாங்களா அது இல்ல எங்க அம்மா மீன் மட்டு தா போ போடுவா ஆஹா போடமாட்ட தெரியாது எங்களுக்கு நீங்க சொல்லிதா இப்ப தெரியு
அப்டியா அதுலா ஒன் நல்ல வாஸ் சுத்தமா சூப்பரா இருக்கும் மாங்கா போட்டா சரிம்மா மீண்டும் ஒரு அழைப் ல பேசலாம்
ஆ செரிங்
நன்றி